ஆ கேக்குதாங்க
ம் எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கீங்களாங்க நா நல்லாருக்கேங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோ மறுபுடியு
ஆமா ஆமா இல்ல இல்ல இனிமேல் தா சாப்பாடு அதான் சுற்று சூழல் இருக்குல்ல அது மாசு சுற்றுச்சூழல் ரொம்ப மாசுபடுதுல்ல அத பத்தி உங்க கருத்தென்ன
சுற்றுச்சூழலா அதுக்கு என்ன என்ன கேட்டா இந்த வண்டி போது பாத்தீங் பஸ்ட்டெல்லா வந்துட்டு சைக்கிள் ஓட்னா பெரிய ஜாலு நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு நாலா சின்ன வயசுல நெறைய சைக்கிள் ஓட்டுவேங்க இப்ப நீங்க சைக்கிள் ஓட்டீரு கிங்களா நெறையா சைக்கிள் ஓட்டுறப்ப டிஃப்ரெண்ட் பீல்ல இருந்து இருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா ஐய்யயோ ஐயயோ அப்ப சொல்லி எந்த பையண்ணு இல்லன்ற மாரி ஆயிபோச்சே
ம்
நான்வெஜ் சாப்பிடாதவன்ட அசைவம் சாப்பிடாதவன்ட போயி அசைவத்தோட இது பஸ்ஸு சொல்ற மாரி ஆயிபோச்சு
இப்ப அந்த சுற்றுசூழல் பாதி அ தெரில்லங்க சிம்பிள் தாங்க இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புன்னா என்னதுங்க இந்த வண்டி பொக இந்த இதுதாங்க இந்த வண்டி பொக அப்றோ அந்த அந்த பிளாஸ்டிக் அது இதுன்ல்லா எரிக்காம அது இதுன்னு சுரண்டாம இருந்தாலே சுற்றுச்சூழல சுற்றுச்சூழல் இயற்கை இயற்கையாவே இருந்துச்சுன்னா அது எதுவும் பிரச்சன கெடையாதுங்க மனுஷனா வந்து கொஞ்சோ அத பண்றே இத பண்றேன்ட்டுதா பண்ணும்போதுதா வந்துட்டு இயற்கை வந்துட்டு ஒரு காட்டு காட்டிட்டு போகுது போற போக்குல அதுல அப்பாவிங்களு பாவோ மாட்டிக்குறாங்க அதனாலதா வந்துட்டு இயற்கை கண்டிப்பா ரொம்ப இதாவது இல்லல்ல அவங்களல்லா மாட்றது கெடையாதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவ ஒருதப்பு பண்றானா அவ தெளிவா இருந்துப்பா இப்போ ஒருத்தன் ஒரு பணக்காரனா இருக்கனா அவன் இந்த மாரி இப்போ நீங்க எதா வெள்ளோ வெள்ளோ கூட வேணா எதனா விபத்து இல்ல இந்த மாரி இஷுயூ இந்த மாரி எதனா ஒரு கேஸ் கீஸ் இந்த மாரி வாங்கறது இந்த மாரி யாருனாச்ச நீங்க பணக்காரங்க வாங்கி யாரு பாத்துரக்கவே மாட்டீங் ஏன்னா பணொ வச்சிருக்கா அவன்ட்ட எதுவுமே போவாது எந்த பிரச்ச வராது போவாது நம்மகிட்ட எதுவு இல்ல அதனால நம்மகிட்ட கொஞ்சோ இதாவு வருவா எல்லா நம்ம சாதாரண மனுஷ அப்டீன்ட்டு இது எல்லாமே ஒரு இது இருக்குங்க இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுக்கு எல்லாரு சமோ எல்லாரு ஜாலியா இருந்துட்டோனா ஓகே சா சரி நெனச்சிருந்திருக்கலாம் ஓகே சுற்றுச்சூழலு பாதிக்காது மனுஷனு பாதிக்க மாட்டா இல்ல நான் தான் மேல மத்தவன் தான் கீழ அப்டின்றது வரைம் கொஞ்சம் அப்டிதாங்க இருக்கும்
குப்பய கொண்டு கண்ட எடத்துல போட்ற்ரு போவாங்க
ஆமாங்க
குப்ப வண்டி வந்துமே அதுல குப்பய கொண்டு அதும் ரோட்ல தான் கொண்டு போட்டுறுவாங்க
அது பாட்டுக்கு ரோட்டுல கெடக்குதுங்க
ஆமா
அத நம்ம எதனா கேள்வி கேட்டோம்னா எதனா சொல்லுவாங்க ஆமா எப்பவுமே அப்டித்தான் பண்றாங்க சார் ம் அத நம்மளால எதுவும் கேட்க முடியல அவுங்க கிட்ட
எதையும் குப்பகாரங்க வாராங்கா அவுங்கள்ட்ட கொடுக்க அவுங்கள்ட குடுக்கையும் செய்யுறாங்க பாக்கி குப்பைய தூக்கி ரோட்ல வீசவும் செய்றாங்க
ஆமாங்க
இப்ப ஆள்ருக்கு பாப்பாங்க வீட்டுக்கிட்ட ஆள் இருக்கும்போ ங்க வந்து செக் பண்ணிட்டு கொண்டு போட்டுறதுக்கு அவுங்க பாட்டு போயிறாங்க
அவ்வளவுத ஆள் இருந்தா வாங்குறேன் இல்லயா செரி நம்ப பாட்டுக்கு போலான்ட்டு அவுங்க பாட்டுக்கு போயிறாங்க வேல முடிஞ்ச போதுன்னு டக்குன்னு போய்யிறாங்க அது கொஞ்சம் நல்லா கேர எடுத்து ம்
வெளிய எல்லாம் கொண்டு வந்து குப்பைய கொண்டு கெட்டி கெட்டி கொண்டு போடறாங்க அது அம்முட்டும் எங்க போவும் கடல்ல தான் போவும்
ஆமாங்க அது பிளாஸ்டிக்கா போட்டு போட்டு மீன்லாம் செத்துருது பாவம் மூச்சு வுட முடியாம நிறைய செத்து கர ஒதுங்குது அதெல்லாம்
அந்த மீன் வந்து கடல் கர ஒதுங்கதான் செய்யும்
ஆமாங்க நா இப்ப அந்த மீன் சாப்பறதே விட்டுட்ட மீன்லாம் வந்துட்டு எங்க அம்மா சொல்றாங்க மீனுக்குலாம் எந்த இது கெட்ட ஏதும் ஆவாதுறா அப்டின்றாங்க எல்லா உயிரினத்தும் கண்டிப்பாக கெட்டது ஏதோ ஒன்னு ஆவும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் எல்லாத்துக்கும் ஆவும் பாதிக்க தான் செய்யும் அதனால நா எல்லத்தையும் சாப்பறது விட்டுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு போனா அந்த கொளத் மீனு இந்த கெணத்து மீன்னு இந்த அளவுக்கு இதேயே சாப்பிட்டுக்கலாம்னு இருக்கேன் இந்த கடல் மீன்லாம் சாப்பறதே விட்டுடலான்னு இருக்கேன் ஆ
நா இது வரைக்கும் கெணத்து மீன் குளத்து மீன்லாம் சாப்டது இல்ல கடல் மீன் மட்டும் தான்
கடல் மீன் மட்டும்தான் நான் மீனுன் நீ மீனுன்னு எழுதி குடுத்தாலும் நா சாப்பிட்டுருவங்க ஏங்க
ம் ம்
அப்டி இல்லையா அசைவம்ன்னு எழுதி குடுத்தாலே சாப்டுருவங்க ஆனா அசைவ பிரியன் நல்லா சாப்பிடுவன்
எனக்கும் நல்லா பிடிக்கும் அசைவம் நல்லா பிடிக்கும் காய்கறிகு காய்கறியே நா எடுக்க மாட்டேன்
ஏங்க
எனக்கு அது காய்கறில்லா ஏதோ பிடிக்காது
ஐய்யய்யோ செரி அசைவத்துல என்ன விரும்பி சாப்பிடுவீங்க
நமக்கு அசைவம் ஃபுல்லா வந்து கோழி மட்டன் பீஃப் அந்த மாதிரி இந்த மீன்ல்லாம் நெறைய சாப்டுவன் மீன்லாம் வித விதமான மீன்லாம் இருக்கும்
வஞ்சரம் வெராலு கெத்திலி நெ நெ நெத்திலி அப்பறம் சொறா வஞ்சரோ நானே சாப்ட்டது இல்ல
அதுலா பஜ்ஜட் தாங்காது
அ பட்ஜெட் தாங்காதுன்றத விட கெடைக்கிங்க அத வந்துட்டு ஓவர் ரேட்டா பண்ணிர்றாங்க அதுவு சாதாரண மீன் மாரி தா முல் இல்ல அனா அது ஓவர் ரேட்டடா எல்லாரு வஞ்சரோ சாப்ட்டா தா நல்லது நல்லதுன்ற அத விட கெளுத்தி நெத்திலி அய் தகுதிலா எதுவு அப்டி ஒன்னு கெடையவே கெடையாதுங்க எல்லாருக்குமே எல்லாமே சமந்தாங்க அத ஒருத்த உருவாக்கறா பாத்திங்களா அவன்தா அவ கெடக்கறா விடுங்க என்ன கேட்டா வந்துட்டு நீங்க சாப்பறீங்கள்ல இப்ப என்னன்னா சாப்புடுவன்னீங்க சிக்கனு மட்டனு பீஃப் மீனு இந்த மாரி சாப்டுவீங்களா ஆ இதுலா நீங்க சாப்படுறப்ப வந்துட்டு ஆ அ நீங்க அப்ப என்ன தெரிமா பண்றீங்க சிக் கன்ல் பிராய்லர் சாப்புடுவீங்களா
ஆமா பிராய்லர் தா நாங்க வாங்கவே செய்றோ
அ அ அத கொறச்சிருங்க தயவு செஞ்சு பிராய்லர்லா கொறச்சிருங்க ஒடம்புக்கு அது எத்தன சயின்டிஸ்ட் யார் என்ன சொன்னாலு செரி நா அடிச்சு இது எதுத்து நிப்ப ஆயிரம் பேர் வந்துட்டு அத சரி சாப்படலா நல்லதுன்னு சொன்னாலு நா வந்துட்டு அது கெட்டது அது மனுசனா தயார்ச் சது இயற்கைக்கு மனுசனுக்கு வித்தியாச இருக்கு அப்டின்னு நா வந்துட்டு ஒரு
கேள்வி பட்ருக்கே அவுங்க ஊசி போட்டுதா தயாரிப்பாங்
ஆமாங்க அதுக்கு நறைய பேர் சொல்லுவாங்க அது வந்துட்டு ஒடம்புக்கு வந்துட்டு நல்லது பிரச்சன கெடையாது சயின்டிஸ்ட் ரிசர்ச் எடுத்துட்டாங்க அப்டி இப்டிலா சொல்லுவாங்க அதலா உண்மையா என்னன்லா எனக்கு தெரியாதுங்க அனா ஏ ஒடம்புக்கு இயற்கையானது சாப்ட்டா எடுத்துக்கு செயற்கையானது சாப்ட்டா சேர் லேட் காட்டி குடுத்துரு நா இப்ப பிராய்லரே வீட்டுல செய்யறது கெடையாதுங்க காரணோ நா தா எனக்கு புடிக்கல செய்யாதீங்க அது ஒடம்புக்கு சேர்லன்னு சொல்லீட்டே அன்னைலருந்து எங்க வீட்ல செய்யறது கெடையாதுங்க என்ன கேட்டா நீங்களு பிராய்லர் சாப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டு கோழி கெடைக்குமாங்க உங்க ஊர்ல
நாட்டுக்கோழி அவ்ளவா கெடைக்காது
கெடைக்காதா
ஆ அவ்ளவா கெடைக்காது
அய்யய்யோ சேரி நாப்பனா மட்டனு வாத் து பீப் இந்த மாரி சாப்டுங்க சிக்கன் என்ன கேட்டா அவாய்ட் பண்ணிருங்க அய்யய்யோ வாத்து சாப்பட மாட்டிங்களா என்னாங்க இது அசைவ எல்லா சாப்படுவன்னீங்க வாத்து
ஹலோ வா அதல்லா சாப்பட மாட்ட வாத்தெல்லா சாப்பட மாட்டங்க
ஏங்க எதுவு ஸ் ஸ்பெஷல் எதுனா ஒ
அதுல்ல அப்டி இல்ல ப இது சாப்ட்டு வேற பழக்கோ இல்லங்க சாப்பட மாட்டோ
வாத்துக்கு பெருசா ஒண்ணு கெடையாதுங்க கோழி மார் தா இருக்கு அனா எழும்பு கொஞ்சோ கடிக்க ரஃபா இருக்கு அவ்ளதா மத்தபடி வாத்து எல்லா ஒரே இதாதா இருக்கு
இருந்தாலு செரி இது வரைக்கு சாப்ட்டு பழக்கோ இல்லாதது நாங்க வாத்து சாப்பட மாட்டோ
இல்லைங்க சேர் சேர் இல்ல சாப்ட்டு பழக்கம் இல்லாததுன்னா எதுவுமே பழக்க முடில அதா நம்ம பழகிக்கறதுதாங்க எல்லாமே அது சாப்ட்டு பாருங்க ஒடம்புக்கு நல்லது வாத்து காட சாப்புடுவீங்களா
இல்ல அதுவு சாப்பட மாட்டோ அனா காட முட்ட சாப்ட்ருக்கோ
காட முட்ட சாப்ட்ருகிங்களா அது ஆ அது நீங்க கிராமத்துல எங்கயாச்சி பாத்தீங்கன்னா அப்படி புடிச்சு சாப்டுங்க இந்த கடையில விக்கற காட அதல்லா வந்துட்டு அவிங்களே ஊசி போட்டு இந்தமாரி வளத்தறது அது நெ டேஸ்ட்டும் கிடையாது சத்தும் கிடையாது கிராமத்துல எங்கயாது மரத்துக்கு கீழ பாத்தீங்கன்னா இருக்கும் காடா இருக்கும் அந்த மாறி புடுச்சு சாப்டிங்னா சூப்பரா இருக்கும் அதே மாறி தான் உடும்பு சாப்ட்டுருக்கீங்களா
ஆ அதெல்லாம் புடிக்கவே செய்யது
ஐயோ அதலாம் அதோட சத்துலாம் சூப்பரா இருக்குங்க அதலாம் நான் சின்ன வயசுல சாப்பிட்டேங்க
அதெலாம் புடிக்கவே புடிக்காது
ஆ ரைட் இதெல்லாம நா கிராமத்ல இருக்கப்ப சாப் ட்டங்க நண்டு கூட சாப்பிட மாட்டிங்களா
சாப்ட மாட்டோம்
அய்யய்யோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க நண்டெல்லாம் ரொம்ப சத்துங்க
எங்களுக்கு எப்படின்னா எதுலாம் நால்லது வந்து எது சாப்பிடல அ அதொம் சாப்பிடவே மாட்டங்க லாஸ்ட் வரைக்கும் அப்படிதா
அயோயோ எதாது ட்ரை பண்ணுங்க புதுசு புதுசா
ச
ஐயோ இல்லைங்க ஆரோக்கியமானனு தெரிஞ்ச ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கெட்டதுன்னு தெரிஞ்சா அதான் துஷடணக்கண்டா தூர விலகி மாறி தான் நல்லதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்க சாப்ட்டு பாருங்க கெட்டதுன்னு தெரிஞ்சுன்னா வேணா ஒக்கக்கிருங்க ஃபுல்லாவே ஒதுக்கக்கிறுங்க
ஒரே ஒருக்கா முயல் கறி தான் சாப்ப அது நா வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்ட்டதில்ல தெரியாம சாப்ட்டிருக்கேன் அது என் கூட படிச்ச என் ஃப்ரெண்ட ஒருத்தி ச சாப்ட்ருக்க மாட்ட அவ என்ன பண்ண எல்லாருக்கும் அதான் எல்லாருக்கும் சாப்ப சாப்பாடு தாரன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கோ அத கோழி அரசு தான் சொன்னதாவ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடி பிறகு சொல்றா இதுல இது வந்து முயல் ஏற முயல் கறிய
ஆஹா வெச்சாடா ஆப்பு ஐயோ ஐயோ அப்புறம் டேஸ்ட் எப்படித்தான் இருச்சு முயலு
அதுக்கு பாக்கவும் கோழி இது மாதிரிதான் இருந்தா சொல்லாம இருந்ததுதா கூட ஒண்ணும் தெரியாது அது சொன்ன பிறகு ஆமா
சாப்ட்டு முடிச்சு உள்ள ஏப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ செரி இத கோழினு நெனச்சுதான்ன சாப்பிட்டோம்
தந்தது அதுக்கப்புறம் சாப்பிட்டல முடிச்ச பிறகுதா சொன்னா இல்ல அது முயல் கறியாக்கும்
ஐயையோ சரி விடுங்க அப்ப அப்ப அத டேஸ்ட் நல்லா இருந்திருக்குள கோழி மாறி தான இருந்திருக்கு அடுத்தடைம் கெடைச்சா சாப்பிட்டு பாக்கலாம் இலைங்க
ம் இல்ல அது அ அதுக்கப்புறம் சாப்பிட இஷ்டல்ல
ஐ்யோ ஐயோ செரி அப்போ ஒரு விஷய இன்ட்ரெஸ்ட் இல்லா அ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க விட்டுருங்க ஆனா நல்லதுன்னா சாப்பிடுங்க
ஆ எங்க வீட்ல இந்த மாறில்லாம் வாங்கவும் மாட்டாங்க வாத்து அந்த மாதிரிலாம் வாங்கவே மாட்டோம் அந்த மூணு வாங்கு கோழி பீஃப் மட்டன் மட்டன் கூட எப்பவாச்சும் ஒருக்கா தான் எடு ஏனா மட்டன்லாம் ரேட் ரொம்ப ஓவர்
ஆமாமாமா எங்க வீட்ல அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க எங்க வீட்டுல மட்டன் எடுத்துப்பாங்க நான் பீஃப் சாப்பிடுவேன் அதனால பீஃப் என்னன்னா அப்பாட்ட சொன்னா அ எனக்குனியா எடுத்து வந்துருவருங்க அவங்க மட்டன் சாப்பிட்டுவாங்க பீஃப் சாப்டுவ அவ்வளதான் எனக்கு பீஃப் பிடிக்கும் நான் வந்துட்டு ஒரு பீஃப் லவர் எப்பவுமே ஆனா இத்தனைக்கு நா ச கடவுள் பக்தி நல்லா இருக்றவன் அது பாத்துக்குலா அது உணவுதா எல்லாமே இது ஒன்னு பிரச்சனில்ல பாத்துக்குலா
இப்போலா வந்து ஃபீப் எல்லாமே சாப்புறதுக்கு பயமாதா இருக்கு எல்லா கொலஸ்ட்ரால் அந்த மாரி நறைய நறைய நோயெல்லா
அதெல்லா சொல்றது ஃபேக்குங்க அதெல்லா சாப்டுங்க இனைக்கு சாப்ட்ட நல்லா ஆரோக்கியமானது சாப்புடுங்க ஆரோக்கியமானதா மட்டுமே சாப்புடுங்றதா என்னோடது
சேர் சேர் உங்கட்ட பேஸ்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு
ஆ உங்கட்ட பேஸ்னதும் ரொம் மகிழ்ச்சியா இருக்குங்க ரொம்ப நன்றிங்க
அ